ழி வணக்கம் தோழி
வணக்கம் வணக்கம் தோழி எப்பிடி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்லல்லா எப்டி இருக்காங்க
ஆஹ் எல்லாருமே நல்லா இருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா தோழி
எல்லா நல்லாருக்கோ தோழி நன்றி சாப்பிட்டீங்ளா என்ன பண்றீங்க
ஆ சாப்பிட்டாச்சுங்க தோழி ஒன்னு பண்ணலங்க தோழி
சேரிங்க தோழி சேர் செரிங்க தோழி சேரிங்க தோழி என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கி என்ன அங்க அ தனியான உணவு என்ன ஒரு ஸ்பெஷலான உணவு
ஆ தனியா ஸ்பெஷலா எதுவுல்லங்க ஆஷிஷ்வல் தோச ஒரு முட்ட கிரேவி வச்சங்க
செரிங்க தோழி அங்க என்ன மழ பெய்யுதுங்களா
மழ கிளைமேட் வந்து இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க மழ வர மாரியு இருக் கு வராத மாரியு இருக்கு திடீர்னு வருதுங்க லை ட்ட தூரலுங்க சாரல் அதுக்கப்றோ மழ இல்லிங்க
செரிங்க தோழி இங்கெல்லா பாத்திங்னா செரியான மழ தோழி ஆமாங் தோழி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா பார்த்தீங்னா மழ தா இங்க
ஓ சேர் சேர் இங்க பகலனா வெயில் அப்டி ஒரு வெயிலுங்க
பகல் டைமு மதிய டைமு செரியான வெயிலாருக்கு தோழி நைட் ஆனா மழ பெய்துங்க தோழி அது நம்ம சம் ச சமாளிக்க முடிய மாட்டேன்து
ஆமாங்க நைட்டு பரவால்லிங்க பகல்லா ஒரு அப்டியே சூரியன் சுட் டெரிக்கிறார் நைட் ஆனா
அதுவு பாத்திங்கன்னா இப்ப வெயில் காலம் முடிஞ்சுமே இப்ப இப்டி இருக்கு
ஆ ஆமா ஆமாங்க ஆமாங்க எல்லாமே இயற்கையு வந்து தன்னுடைய கோர முகத்தை காட்டுகிறது அதுவு எவ்ளோ நாள் தா பொறுத்துக்கு நம்ம பண்றத
அதனால அவங்களு வந்து அவங்களோட ரூபத்து
அவங்களோட ரூபத்த வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க
ஆமங்க தோழி ஆமங்க தோழி இன்னைக்கு ஏதாவது தலைப்பு இருக்குங்ளா தோழி
இன்னைக்கு என்ன தலைப்பு உங்ளோட உங்களுடைய ஹாபி என்னங்க தோழி உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்க எ அத எப்டி யூஸ்ஃபுல்லா எதாச்சு யூஸ்ஃபுல்லான பொழுதுபோக்கு இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க தோழி
பா கண்டிப் பா தோழி கண்டிப்பா சொல்றே ஏனா இப்ப நான சொன்னனா அது உங்களுக்கும் பயன்பாட்டு பயன்படுத்துற மாரி இருந்தாலு எனக்கு அது நல்லது தா தோழி எனக்கு ஹா பாத்தீங்க அப்டினா தோட்டம் இருக்கு இல்லிங்ளா தோட்டம் ஆஹ் இந்த செடிகள் வளர்க்கிறது இதுலல்லா கொஞ்சம் ஆர்வம் அதிகம் தோழி அதனால நா அந்த மாரி ஒரு விஷ்யத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன ஒரு செடியா இருந்தா லு அந்த விஷயத்த நா வந்து பண்ணணு அப்டின் சொல்லி நா யோசிப்பே ஆனா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து அது பண்ண முடியாது ஏனா நம்ம வீடு வந்து பாத்திங்னா மாடியில இருக் கற்னால அங்கே தண்ணி ஊத்துனோனா கீழ இருக்கறவங்க சண்டைக்கு வருவாங்க இங்க இருக்குற சுற்று அப்படிதா அதனால சண்டைக்கு வந்துட்டாங்கனா நம்ம ஒன்னுமே பண்ண முடியாது கீழ எடுக் நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே வந்து எனக் தனியா ஒரு எடத்த ஒதுக்கி அங்க ஒரு சின்ன சின்ன செடிகள் இந்த கொத்தமல்லி அப்றோ செம்பருத்தி மெளகா கத்திரிக்கா இந்த மாரி சின்ன சின்ன செடியா நா போட்டு வெச்சிருக்கே இது வந் இது இல்லாமல் பூச்செடி இருக்கீங்ளா பூச்செடினா எனக்கு ரொம்ப புடிக்கு அதுவு ரோஜா பூனா ரொம்போ புடிக்கு ரோஜாப்பூ செம்பரு தி மல்லி அப்பறோ மல்லிலே வந்து குண்டு மல்லி, ஜாதி மல்லி இருக்குல்லீங்ளா இல்லைங்களா
ஆமாங்க ஆமாங்க
ரி இந்த ஜாதி மல்லி வந்து கொடில தான வரு
ஆமாங்க ஜாதி மல்லி கொடி நல்ல வாசன
வாஸ்ன நல்ல மணமா இருக்கு தல வலி இல்லாதவங்க அத வெச்சாங்னா தலவலி வந்துரு அந்தளவுக்கு வாசனையா இருக்கு
ம் ம் சூப்
இதெல்லா வெச்சு பராமரிக்கிறோ எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி இந்த மாதிரி ஒரு செடிக்கே செடிங்கிறது வந்து
தோழி எனக்குமே வந்து நாங்களு வந்து மொட்ட மாடி தா எனக்கு செடி வெக்கணுன் எனக்கு ரொம்ப ஆசங்க பட் பா அது நம்ம மெய்ன்டென் பண்ணனு அதுனாலய்வே நாங்க வெக் கலங்க கொஞ் நெறைய நே ரோ ஊருக்கு போய்டுவோங்ளா ஆமா வாடக வீடுதாங்க வாடக வீடு ஊருக்கு போய்டுவோ அதுக்கப்றோ இப்ப யாரு பராமரிக்கறது அப்பறோ அந்த சில விஷ்யங்கள்னால தாங்க
செரி உங்களால முடியில அப்டின்னா பூச்செடிகள் மட்டு வெய்ங்க பூச்செடிங்ளுக்கு பராமரிப்பு தேவயில்ல ஏனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரோஜா பூ இருக்கில்லீங்ளா
ஆமாங்க ஆமாங்க
இந்த ரோஜா பூச்செடிகள் எல்லாத்துக்கு அதிகோ பராமரிப்பு தேவயில்ல நீங்க அந் சும்மா காய்கறி இந்த வெங்காயத்தோல் இந்த முட்ட ஓடு இதெல்லா இருக்கில்லீங்ளா இதெல்லா நீங்க வந்து நல் லா நுணுக்கி நீங்க போட்டாலே அது வந்து அந் செடிக்கு எருவாய்டு அது இல்லாம நீங்க தண்ணி தெளிக்கறது வந்து பாத்தீங்னா தெனோ தெளிக்கணுன் அவசியோ இல்ல அந்த மண் வந்து ஈரப்பதமா இருந்தாலே போ து ரோஜா செடிக்கு ஆமா ஆமா இது நீங்க முல்ல செடி வெச் சீங்க அப்டினா அது வந்து படர்ந்து வர செடி தா அதிகோ வந்து ஈரப்பதம் தேவயில்ல அந்த செடிக்கு ஏனா அது கொடிதா முல்லையா இருந்தாலும் செரி ஜாதிம் ம் அத இப்ப குண் டு மல்லிப்பூ அப்டின்னாலு வந்து பாத்தீங்கன்னா அது செடி மாரி வளரு ஆனா இந்த ஜாதி மல்லியு நால் முல்ல பூவு பாத்தீங்ன்னா கொடி மாரி வளரு அதுனால அதுக்கு அவ்ளோ ம் அதுக்கு அவ்ளவு நீங்க வந் தண்ணி ஈரப்பதமா இருக்கணுன்ட்டு அவ சியம் கெடையாது அதனால நீங்க இந்த மாதிரி செடிங்கல்லா நீங்க தாராளமா வளக்கலா அது இல்லாம இந்த கற்றாழை செடி இந்த மல்லி செ ம் மல்லி மல்லி வரமல்லிய நீங்க போட்டீங்னாலே கொத்தமல்லி செடி அழகா வரு அதுக்கெல்லா பராமரிப்பே கெடையாது பராமரிப்பு தேவயில்ல
பண்றங்க கண்டிப்பா பண்றங்க
புதினா புதினா நீங்க ப சந்தைலிர்ந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறீங்க இல்லீங்ளா அந்த புதினாவ செடிய மட்டு நீங்க அந்த இ துல ம் வீட்லயே அழகா நீங்க யூஸ் பண்ணலா தாராளமா அழகா மொளைக்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்டினா கண்டிப்பா நீங்க உங்ளால முடிஞ்சளவுக்கு நீங்க இதுல எதோ ஒன்னு நீங்க போடுங்க ஏன்னா நம்ம செடிக்கிட்ட நம்ம இப்போ ஒரு மனசுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரையு ஒரு மன கவலைல நா இருந்தாலு அந்த செடிங்கள போய் பாக்கும்போது பாத்திங்கன்னா எனக்கு அந்த கவலை இல்லாம இருக்கு
உண்மங்க உண்மங்க உண்மங்க உண்மங்க தோழி பாக்கறப்பவே மைண்ட் நல்லா கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா
கண்டிப்பா கண்டிப்பா
கு நல்லாருக்குங்க
ஆ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா எனக்கு இது ஒரு நா ஒரு ஹாபியா எடுத்து நா பண்ணிட்டுருக்கே உங்களால முடிஞ்சா நீங்களு பண்ணுங்க உங்கள சுத்தி இருக்க றவங்ககிட்டயு இந்த மாதி விஷயத்த இந்த விஷயத்த நீங்க கன்வே பண்ணுங்க ஹோம்வே இந்த மாரி பண்ணாலு அதுமே நல்லது தானே
ஆமாங்க ஆமாங்க ரொம்ப நல்ல விஷயங்க ரொம்ப நல்ல விஷயங்க
நீங்க அந்த மாரி எது சின்ன சின்ன செடி ஏதாவது வச்சிருக்கீங்களா சும்மா சின்ன செடி மாதி
நா சின்ன செடி இந்தப் பசங்க வந்து தக்காளி செடி தக்காளி விதெல்லா போட்டாங்கங்க அப்பறோ கொஞ்சோ வந்துச்சுங்க அதுக்கப்பறோ நா ஊருக்கு போய்ட்டோ பராமரிக்க ஆள் இல்லாததுனால அது அப்டியே வதங்கி இதாயிடுச்சுங்க
செரி செரிங்க தோழி செரிங்க தோழி ஏன்னா இப்போ தக்காளியா இருந்தாலுமே அது இப்போ நீங்க சந்தேல வாங்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம செடி போட்டு எடுக்கும்போது அதுவுமே தனியா ஒரு சுவையாதா இருக்கு
ஆமாங்க ஆமாங்க அதுவு நம்ப வீட்ல வளக் கறதுன்றது ஒரு நல்ல ஸ்பெஷல் தானங்க நம்ம வீட்ல வா வளக் இந்த காய்கறிலா நெறையா போட்ருக்கீங்களாங்க
இல்ல தக்காளி வச்சே மாங்கா இருக்கு இல்லைங்களா மாங்கா ஒரு டைம் அத சாப்ட்டு அந்த வெதய கொட்டு இருக்குல்ல அது மட்டு போட்டு வச்சோன்னாலே அது இப்ப சும்மா தழிஞ்சு வருது மேல
பரங்கசூப்
அப்பறோ அது இல்லாம இந்த கத்திரிக்கா பச்சை மொளகா இது மட்டுந்தா ஏன்னா எனக்கு எடோ வசதி இல்லைங்க எட வசதி இருந்துச்சு அப்டின்னா நம்ம தாராளமா பண்ணலா
ஆமாங்க ஆம்
அதுவு நம்ம பக்கத்து வீட்ல வந்து எல்லா குழந்தைங்களா இருக்காங்க நம்ம வீட்ல இல்லாத தப்போ வந்து பிச்சு போட்ருவாங்க அது நமக்கு மனசு ரொம்ப சங்கட்டமா போயிரு எனக் ஒரு பூ வந்து விழுந்து ஏதோ ஒண்ணு ஆனாலே எனக்கு வந்து அது தாங்க முடியாது நா அழுதுருவே என்னோட கணவர் வந்து நீ என்ன இப்டி அழுகுற இதெல்லா ஒரு விஷயமாம்பாரு ஆனா அது நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கு
பெரிய விஷயோ ஆமா
ஆமா இப்ப ஒரு முல்லப் பூச்செடியா இருந்தாலும் மல்லிகப்பூவா இருந்தாலும் முல்லப்பூவா இருந்தாலும் லைட்டா ஒரு இடத்துல அந்த காம்பு ஒடஞ்சிருந்தாலே எனக்கு வந்து ரொம்ப சங்கட்டமா இருக்கு
ஓ
நா பொழம்புவே எ வீட் எ கணவர்ட்ட புழம்புவே இங்க இப்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல் சொல்லுவே அவர் இதெல்லா ஒரு விஷ்யமே கெடையாதும்பாரு ஆனா அது எனக்கு எனக்கு அது பெரிய விஷ்யமா இருக்கு
மா தா இருக்கு கஷ்டமாக தா இருக்கு தொழில் புரியுதுங்க புரியுதுங்க
நீங்களு இது ஒரு ஹாபியா உங்ளால முடிஞ்சிச்சு அப்டின்னா நீங்களாக இருக்கட்டு உங்களோட சகத்தோழிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க கண்டிப்பா இத சொல்லுங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
செரிங்க தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி நம்ம அடுத்த அழைப்பில கண்டிப்பா பேஸ்லா தோழி
ரொம்ப மிக்க நன்றி தோழி நன்றி தோழி நன்றி தோ தோழி நன்றி தோழி ஓகே ஓகேங்க தோழி